ஹலோ பாப்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேப்பா வீட்டுல வந் என்னப்பா ஆ சாப்பிட்டப்பா நியே
நான் சாப்பிட்டேங்கா
ஆ என்ன ஸ்பெஷலு
என்ன பேசல்
ம் நீங்க அண்ணா அ அ அண்ண வேலைக்கு போறாங்களாப்பா
ஆ போறங்கா
என்ன ஒர்க்குப்பா
அவங்க டேப்லெட் கம்பெனில ஒர்க் பண்றாங்கா
ஹாஸ்பிட்டல்லா
இல்லக்கா கம்பெனி தான் டேப்லெட் தயாரிக்காங்கள
அப்படிய ஆ சரி சரி எங்க பக்கத்துலயே வா
கில்லக்கா
சரி சரிடா
ஆ உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
அவங்க வந்து ஹோம் டெக்ஸ்டை ஒர்க் பண்றாங்க கரூர்ல வந்து இது துணிய ஆடைகள் வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப கம்மியான ரேட் வீட்ல வந்துங்க கரு இங்க விக்கும் ரொம்ப கம்மியா இருக்கும் அந்த அந்த கம்பெனி னில ஒர்க் பண்றாரு
அப்ப இப்ப நாங்க வந்து இப்போ நாங்க எடுத்தோம்னா அப்போ கம்மி பண்ணுவாங்களா
ஆமாப்பா இப்போ இ இ இந் இந்த ஊருக்கு வந்து இதுதா ஃபேமஸு இந்த ட்ரெஸு அ தறி அதுதா ஃபேமஸ்ஸு
இப்போ இப்ப யார்னா ஒர்த்தோவுங்க கட போடுறாங்கன்னா
ஒரு வயசு கொழந்தைக்கு வந்து ஒரு சும்மா நார்மலா எடுத்தா வந்து ஒரு எவ்ளோவுக்கு எடுப்பீங் இங்க நீங்க ஒரு முன்னூரூவாய்க்கு எடுப்பீங்க அ அந்த அந்த மாதிரி எடுங் ஆனா இங்க அப்புடி கெடையாதுப்பா நீங்க வந்து ஒரு எழ்நூ ஒரு டாப் வந்து அம்பதுறுபா நூறுபா ஒர் ட அதோடய பேன் பேன்டிஸ் வந்து ஒரு எ நூறுபா அவ்ளதா எரநூறுபாக்குள்ள வேலைய முடிச்சற்லா அங்க வந்து டபுளா மாறோ நானூறுபாயா வரோ
அதா வந்து எடுப்பாங்களாப்பா
ஆமாப்பா இங்கதா வந்து ஈரோடு திருப்பூரு கரூரு மூணு பக்கோ
ஆஹ்
இந்த மூணு பிளேஸ்ல வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப சீப்பா கெடைக்கோ
ஆஹ் இங்கெல்லா ரேட்டுக்கா
அதா அதா உ உ உங்க ஊர்ல மூவிக்குலா போவீங்க இப்ப மாலு மூவிலா இருக்கு
ஆஹ் இருக்குகா
நீங்க அடிக்கடிக்கு போவீங்களா வெளியலா
ஆ வெளிலா போவோ பீச்சிக்குதா மேக்சிமோ போவோ
எந்த பீச்சுப்பா
இங்க பக்கத்துல கோவலம் மகாபலிபுரலா இருக்
கோவலம் ப பீச்சா அதுக்கு ரொம்போ இதா இருக் ஏம்பா அவ்ளோ நீட் இர்க்காது
ஆமாங்கா அங்க நீட்டு இருக்காது ஆனா கோவலோ உள்ளயே ஒரு ப்ளூ பீச்சன்னு ஒண்ணு இருக்கு அங்க நீட்டா இருக்கோ
ஆ
அங்கதா அதிகமா போவோ அப்புறோ மகாபலிபுரத்துல இருக்கோ நீட்டா தா இருக்கோ மகாபலிபுறத்துல
ஆ இந்த மெரினா பீச்சு நல்லா இருக்கோ ஏப்பா
அங்க நா போனதுலக்கா
ஆ நாங்க கொஞ்சோ நாள் வேல பாத்தனால வந்து அ கொஞ்சோ நாள் பார்த்தாலு பெசன் நகர் பீச்சு மெரினா பீச்சு இதெல்லா சுத்தி பாத்தே அப்புறோ இந்த சினிமால வந்து ஒருத்த ஏனென் ரால் உன் பிறந்த நாள் அந்த ஹீரோ இருக்காங்கள
ஆமாக்கா
அந்த பாட்ல வந்து நி ஹீரோ நடிச்சிருப்பாருல அவர் வந்து நானு ஆப்போசிட்ல போயிட்டு இருந் இவரு வந்து சினிமா ஓ இதுல வந்து ஒரு ஐ டி கார்டு வெச்சிருக்காரு அங்கதா அவரு எங்க வீட்டுக்காரரு மேரேஜக்கு முன்னாடி நாங் அங்கதா இருந் மேரேஜ் ஆனதுக்கப்புறோ அங்கதா இருந்தோ சரி மேரேஜக்கு முன்னாடிக்கிறே மேரேஜக்கு ஆனதுகப்புறோ அவுரு என்னிக்கு மேரேஜ் பண்ணதுக்கு அப் அங்க கூட்டிட்டு போயிட்டாப்டி குடி அங்க இருந்த ஒரு அஞ்சு மாசோ அங்க இருந்தோ அவரு வந்து ஆமாப்பா அம்பத்தூர்ல இர்ந்தோ குடி அங்க இருந்தே அப்புறோ தம்பி கண் ஸீவானதுக்கப்புறோ ரொம்ப சமாளிக்க முடியல வாடக கொஞ்சோ அதிகமா இருக்குனு சொல்லிட்டு அப்றோ உ சொந்த ஊருக்கே வந்துட்டோ நாங்க அ அவ் அவரு வந்து அந்த அந்த இன்சிடென் மறக்க முடியாது அ ஒரு நாள் வந்து போயிட்ருக்கும் போது சென்னைக்கு போய் அந்த போயிட்டு இருக்கும் போது பீச்சு போயிட்டு வரும்போது அவரு வந்து ஆப்போசிட்ல அந்த கார்ல வந்துகிட்டு இருந்தாரு இ இ நாங்க என்ன பண்ணிட்டோ ஐயோ அவர பாத்தியே ஆகணுனு ஒரு கட்டாயப்படுத்திட்ருக்குறே ஒடனே என்னா பண்ணிட்டாரு ராங் ரூட்ல போயி போலிஸ் கிட் ட மாட்டிக்கிட்டோ
ஃபைன் கேட்ருப்பாங்கல
ஃபைனு ஃபைனுக்கெல்லா கொறைச்சலே இல்லையே எறநூர்பா கட்டியே ஆகனுட்டாங்க
கம்மியா தா கேட்ருக்காங்க ஒங்கள ரொம்ப கம்மியாதா கேட்ருக்காங்க
ஆ எறநூர்பா கேட்டாங்க நாங்க நூர்ருபா தா இருக்குங் சார் இது வந்து ஊருக்கு புதுசுங் சார் அவுங் பாத்தே ஆகனு ஒரு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டேங்க சார் இல்ல சாரிங் சார் அப்டின்னு சொல்லி சொல்லி அப்றோ ரெக்வஸ்ட் பண்ணி நூருவா மட்டு கட்டிட்டு வந்துட்டோ அந்த இன்ஸ்டன் மறக்க முடியாது அப்றோ சென்னையில இன்னொரு இன்சிடெட் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நாங்க மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தா இப்ப இல்லப்பா அந்த மாலுக்கெல்லா அப் கூட்டிட்டு போனாரு எனக்கு சரியா தெர்ல ஒரு அஞ்சு மாசோ தா குடியிருந்தோ அதனால எனக்கு செரியா தெரில
ஓ
அஞ்சி மாசோ தா இருந்தேப்பா அதனால செரியா தெரியில அப்றோ என்ன பண்ணிட்டோ அ மா இது கூட்டிட்டு பொயிட்டு என்ன என்ன கூட்டிட்டு போனாரு ஒனக்கு எனக்கு செட் ஆகாது நாங்க அரேஞ்சி மேரேஜ்தாப்பா ஒனக்கு எனக்கு செட் ஆகாது நீ வந்து ஒங்க வீட்டுக்கு பொயிடு நா எங்க வீட்டுக் பொயர்லான் சொல்ட்டு ஒரே வாக்குவாதோ என்னைய வந்து அந்தன்னிக்கு எனக்கு பர்த்டே வேற
ம்
ஓ நீ வந்து ஒனக்கு நீ கருப்பா இருக்குற நீங்க எனக்கு நீ செட் ஆகல ஆஹ அரேஞ்ச் மேரேஜ்தாபா சும்மா அப்டி பிறந்த நாள் அன்னிக்கு இந்த அந்த இன்ஸிடன்ட் மறக்க முடியாதில்ல அது
ஓ
ஒரு சர்ப்ரைஸ்காக என்னைய ரொம்ப பாடுபடுத்திட்டாரு நானு கெஞ்சறே ஏங்க அப் பிட்லா சொல்லாதீங்க அப்பயே என்ன பிராங்க் பண்ணிட்டாப்டி என்னய
ஆ
இல்ல நா ஏ அப்பில்லா போய் எனக்கு டிசம்பர் மா நவம்பர் கடைசி ட்வெண்ட்டி சிக்ஸ் மேரேஜூ ஆனா ஜனவரி பிப்ரவரியில நாங்க அங்கதா இருந்தோ பிப்ரவரி மாசோ வந்து ஆ ஒனக்கு எனக்கு செட் ஆகாது அதாது டைவர்ஸ் குடுத்துக்கலா ஒங்க வீட்ல வந்து நா கேட்டதெல்லா எதுமே தர்ல கொஞ்சதா தந்தாங்க அப்டி இப்டினு சொல்லிட்டு என்னயோ அதாது கிண்டியில இருந்து கிட்டத்தட்ட எவளந்தூரோ வடபழனி முருகர் கோயில் வ ரைக்கு நடந்தே கூட்டிட்டு பொயிட்டாரு
நடந்தேவா அது எத்தினி கிலோமீட்ரு இருக்குகா எத்தினி கிலோமீட்ரு இருக்கு
எனக்கு தெரிலப்ப ஒரு நாலு அஞ்சி கிலோமீட்ரு வருனு நெனக்கிறே
அ
அ நடந்தே நீ கூட்டிட்டு பொய்ட்ட நானு ரோட்ல அழுதுட்டே வரே எனக்கு ஊரு வேற புதுசு அதெல்லா நா வந்ததே கெடையாதா ஏங்க கெஞ்சரே ரெண்டு பேத்துக்கு ஒரே வயசு வேறையா கெஞ்சரே ஏங்க அப்டியெல்லா சொல்லாதீங்க இப்பதாங்க எங்க அப்பா மனசு நிம்ம தியா இருக்காரு நா இத்தன மேரேஜூ கல்யாணோ ஆகி இவ்ளோ வருஷமா இருந்தே அப்பாவுக்கு சம் மதிச்சுர்னுங்கறதுக்காகதா ஒங்ளே நான் திருமணம் பண்ணுனே இப்டியெல்லா சொல்லாதீங்கன்னு பிஞ்சிரு அதெல்லா நீ பேசவே குடாது உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னா செட் ஆகாது உங்க அம்மா வீட்லயு நான் சொல்லிட்ட எங்க வீட்டுக்கு ஏங்க வீட்டுக்கு நா போன் பண்ணா என்னை போன் பண்ண விடமாட்டங்கிறாரு கொண்ட உன் போன கூடன்னு சொல்லிட்டு என் என் போனயு புடிங்கி வேச்சுக்கிட்டப்படி ரோட்லியே கெஞ்ச கொஞ்ச அழுறக்கு எனக்கு பிற என பிறந்த நாளுங்க நீக்கு அழுக வைக்காதீங்க மொத மொத பிறந்த நாளுக்கு கல்யாண ஆகி நவம்பர் மாசம் கல்யாண ஆயிச்சு ஜனவரி பிப்ரவரியில எனக்கு பிறந்த நாளு ஒரே மாசத்துக்குள்ள தாங்க உங்களோட நான் வாழ்ந்தே அதுக்குள்ளயே எங்க டைவர்ஸ் வரைக் போறீங்க நீ கேட்டதெல்லா நா சமைச்சு வச்சுட்டு தானே வந்தே அப்படின்னுல்லா கேஞ்சறே அதெல்லா சொல்லவே கூடாது நீ வா உன்னை கொண்டாந்து நா பஸ் ஏத்தி விடுறே அப்படின்னு சொல்லிட்டு எது கோயம்பேடல இருந்து அதுவரைக்கு நடந்தே கூட்டிட்டு போயிட்டரு என்னயா கோயம்பேட்டல இருந்து இங்க இங்க வடபழனி முருகர் கோயில் வரைக்கு நடந்தே கூட்டிட்டு போயிட்டாரு
ஆ
அப்புற எல்லாரு வேடிக்கு பாக்குறோாங்க சங்க போயிருச்சு ரோட்ல பேசிட்டே வராரு அப்புறம் பாத்த இங்க வந்து பாருக சர்பரைஸ் சொல்லிட்டு வடபழனி முருகர் இது எல்ல சினிமால தா பாத்திருக்கே என்னை இந்த கோய்லுக்கு கூட்டிட்டு வந்துன்னு அந்த வந்த கோபம் எலாம் எங்கேயோ போயிருச்சு எனக்கு
ம் ம்
அது ஒரு வாழ்க்கையில மறக்க முடியாது அப்புறம் அந்த முதல் நாள் வந்து டிக்கெட்டுக்கு எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அ இது படத்துக்கு போனும் அந்த மாஸ்டர் படம் வந்த வந்த புதுஸ்
விஜய்தாக்கா ஆ ஆ
அப்ப போயிட்டு வந்தோ ஜாலியாதா இருந்துச்சு அந்த அந்த அனுபவத்தை என்னால மறக்க முடியாது எல்லா பீச்சுக்கு முக்கால்வாசி எல்லா பீச்சுக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டாரு மாளுக்கு எல்லா மாளுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு கொஞ்ச ஒரு கொஞ் கொஞ்ச நாள் இருந்தாலு எப் எல்லா நாளும் எல்லா இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரு என்னா ஊருக்கு புதுசுனால அவரு வந்து பத்து வருஷமா அங்கதான் இருந்தாரு
அப்ப நீங்க சென்னையில இருந்திருக்கலால
சென்னையில இருந்தப்போ வாடகை ரொம்ப அதிகமாயிருந்ததா
ஆமா ஆமா
ஆறாயிரம் ரூபா குடுத்தோ ரெண்டு பேத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் குடுத்தோ சமாளிக்க முடியல அவரு ஒருத் வேலைக்கு போனாரு அது இல்லாத நான் கன்சீவ் வாய் ரொம்ப வாமிட் அதிகமாகி எப்படியே மயக்கு மயக்கம் போட்டு மயக்கம்போட்டு விழுந்துகிட்டே இருந்த உடம்பு ரொம்ப வீக் ஆயிருச்சு முப்பது இருந்தே முப்பது கிலோ இருந்தே
ஆ ஆ
எடுக்க எடுக்க ரொம்ப வீக் ஆயிட்டே இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி ஆறு கிலோ வந்துட்டே
அ இப்போ மூணு இப்ப மூணறுலா போகும் போது உங்களுக்கு கிட்டியாக்கா
மூணாருன்னா எங்க சொல்றீங்கே திருச்சி மூணார அ எங்க ஊர் கிடையாது உம் அது வந்து இதுப்பா பொள்ளாச்சி உடுமலைபேட்ட அந்த லைன்பா நீங்க சொல்றது இல்ல எங்களுக்கும் அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் டிராவல்
ஏது மூன அவரா
ஆமாப்பா
ஆ
மூணு மணி நேரம் ஆகும்
இப்போ அங்க கிளைமேட் எல்லா எப்படி இருக்கு
இங்க ரொம்ப வெயில் அதிகமாதான் இருக்குப்பா
ஆ
ம்
இப்ப இல்ல எல்லாரும் அங்கதான் போறாங்களே மூணார் கேரளா அங்க போறாங்களே அதனால கேட்
என்னப்பா
இப்பதான் எல்லாரும் மூணாறு கேரளா எல்லா போறாங்கள
ஆமாப்பா அ இல்ல இல்ல தூர தா கொஞ்ச தூர தா ஆனா நாங்க அடிக் க்கடிக்கு வந்து இங்க பக்கத்துல ஆ அவரு ஊரு பக்கத்துல ஒரு மல பிரதேசம் கொல்லி மலை ன்னு ஒரு ஏரியா இருக்கு கொல்லி க கேள்வி கேள்வி பட்
ஆ கேள்விப்பட்ருக்கேக்கா
ஆ அந்த ஊருக்கு தான் அடிக்க டிக்கு நாங்க போயிருவோ ஏன்னா அவர் ஊர் அது பக்க
ஆஹ்ஹ
அதனால வந்து நாங்க அதுக்கு அடிக்அடிக் கொல்லிமல தா போவோ போய் ஸ்டே பண்ணிக்குவோ அதெல்லா நல்ல மலைப்பிரதேசம்தா எங்க பாத்தாலு அருவியாதா ஊத்து
ஆ ஆ
ட்ல எல்லா வெளியே வர முடியாது ஒருத்த முகத்தை ஒருத்த பாக்க முடியாது அவ்ளோ இருட்டா இருக்கு
ம் ம்
ரொம்ப பனியாவே இருக்கு இப்ப கூட நைட்ல பெட்சிட் இல்லாம வெளியே வர முடியாது
ஆ
அதனால அந்த எட நல்லா இருக்கு அருவி எல்லா நறைய இருக்கு கோயில் அதிகமா இருக்கு அங்க
ஃபால்ஸ்ல தாக்கா பாக்கணும்னு ஆசையாவே இருக்கு
ம் சரி வாங்க ஊருக்கு வாங்க வந்துட்டு அப்டியே போய் அங்க இருந்துட்டு வந்தடலா
வர இப்ப வரல இருந்தாக்கான்னு நனச்சோ ஆனா எப்டி சரி கிளைமேட் அங்க சேஞ்ச் ஆயிடுனு சொன்னாங்க மழை வரு அப்டின்னு சொல்ட்டாங்க
லைட்டா மழ வந் ஆமாப்பா
அதனாலதான் வரல இத்தோட வேற மழை டைமா அதனால தா
சேரிப்பா
ம் சரிக்கா
நல்லா சாப்டுங்க உடம் பாத்துக்குங்க உங்களோட ரொம்ப பேசுனது ரொம்ப நன்றிப்பா
ந தேங் கா ஆ சரி